ஹலோ
கேக்குதுங்ளா வணக்கம் கேக்குதுங்ளா
ஆ கேட்குதுங்க சொல்லுங்க
பொதுவா நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா உணவு எங்கிறது நம்ம எல்லாம் அன்றாட வாழ்க்கையிலு நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்ற வாழ்க்கையு பாத் தீங்ன்னா அந்த உணவுக்காக தான் வாழ்றோ நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நம் உணவு இல்லன்னா நம்ம வாழ்க்கையும் இல்ல அந்த மாரி எனக்கு எப்பவுமே உணவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாப்பற அதிகமா கடைகள்ல சாப்பறது கெடையாது வெளியில என்கயு சாப்பறது கெடையாது எப்பயுமே வீட் ல அம்மா செய்ற சாப்பாடு தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிடுவே எல்லா விதமான சாப்பாடுமே இருக் புடிக்கு அது புடிக்காது அப்படின் சொல்லி ஒதுக்குறது கெடையாது அந்த மாதிரி உங்குளுக்கு என்ன மாதிரி சா சாப்பாடுக்கு நீங்க எப்டி முக்கியத்துவம் குடுக்குறீங்கன்றது கொஞ்ச சொலுங்க சொல்றிங்ளா
உம் கண்டிப்பா உணவு முறையின்டு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு நெறைய விஷயங்கள் பேசலா அதுவுமகுறிப்பா சொல்லும்னா நீங்க சாப்பாட்டுக் எந்த மாரியான முக்யத் கேட்டிங்க கண்டிப்பா எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கடலோர அந்த பகுதில இருக்கற்துனால எங்கஅப்பாவுக்கு வந்து இந்த மீன் கொழம்புலா ரொம்ப புடிக்குன்றத்னால அம்மா என்ன பண்ணாவாங்க வாரத்துல ஒரு நால் நாள் அஞ்சு நாள் மீன் குழம்பு மட்டுமே பாங்க ஆனா எனக்கு இந்த மீன் கொழம்பு சுத்தமா புடிக்காது ஸ்கூல் டைம்லல்லா பாத்திங்னா வேற வழியே இல்ல நம்ம அப்பலா சின்ன பசங்க வேற ஏனா செஞ்சு குடுங்கன்னாலு குடுக்க மாட்டாங்க மீன் கொழம்பே வச்சிட்ருபாங்க சாம்பார் எனக்குனா எனக்கு புடிச்சது வந்து பத்தீனா இந்த சாம்பார் சாதோ தயிர் சாதோ கீர இதெல்லா புடிக்கு நான்வெஜும் புடிக்கு சிக்கன் மட்டன்லா புடிக்கு ஆன இந்த மீன் கொழம்பு மட்டு எனக் பெருச ஒரு இது ஒரு ஈடுபாடே வராது அப்டி இருக்கறப்ப இப்பலா வந்து அதுமேரி இப்ப என்ன ஆயிடுச்சு நம்ம ஓரளவுக்கு கொழந்தை நம்ம கொஞ்ச ஒர்க்குக்லா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறோ இப்ப வந்து மீன் கொழம்பு வக்கிறாங்ளா கொழம்பு வீட்ல சாப்புட மீன் கொழம்பு வக்கிறாங்லா அன்னக்கி நா வீட்ல சாப்புடமாட்ட வெள்ளதா போய் சாப்புடுவ வெளில போய்ட்டு பரோட்டாவோ பிரியாணியோ இல்ல வந்து தோசயோ இந்த மாரி கடைல போயிட்டு சாப்புடுறது வழக்கமா வச்சுப்ப ஆனா இப்ப அதனாலே என்ன பண்றாங்க மீன் கொழம்பு இப்பல்லா வாரத்துல கூட வாரத்துல மாசத்துலே ரெண்டு நாள் தா வக்கிறாங்க இப் சும்மா வக்கறதுல்ல என்னாலே நா வீட்ல சாப்புட மாட்டேன்றந்து மக்ளே இப்ப வைக்க மாட்டாங்க பெரிய உணவுனா எனக்கு நா ரொம்ப விரும்பி சாப்புட்ற உணவு பாத்தீங்னா ஒரு பிரியாணி தா ஒரு ஒரு ஒன் வீக் பாப் ஒன் வீக் சாப்புடாம மஇருந்தாலே எனக்கு ஒரு வாரத்து ஒரு நாள் ரெண் நாளுச்சு நா சாட்ருவ அது ஏன் து தெரில அ ப்ப காலைல வீட்ல சாம்பார் வக்கிறாங்க காலைல தோசதா எங் வீட்ல எப்பமே மா நைட்டு மார்னிங்கு தோச இட்லி அது மேர் தா இருக்கு பொம் அதிக்மாதா சாப்பாடு செய்வாங் மதிய எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்பா அந்த சாம்பார் கீர அதுமேர்தா இருக்கு அ ச வீக் டேஸ்ல மட்டு இந்த சிக்கன் இருக்கு இல்ல மட்டன் எப்யாது இருக்கு அப்புடி இருக்கப்ப இப்பலா வந்து பாத்தீங்கனா அ நா என்ன பண்ணுவ இந்த தோச வந்து ரெண் நாள் சாப்பாடு சாப்ட ரெண்டு வேல சாப்டவாது எனக்கு ஒர் சில டைம் போர் அடிச்சிடு நைட்ல திடீர்னு போய்ட்டு புரோட்டாவோ இல்ல பிரியாணிவோ இத்மேரி போய் எதா சாப்ட்ருவ வார்த்துல ரெண் நாள் அந்த மேரி உணவுகள் எடுத்து பாத்துட்டினா இந்த டூ வெளியல்லாம் டூர் போறோ இல்லைங்ளா அப்லா எங்யாவ்து போணுன் வச்சுக்கோங்ளே எந்தப் எந்த அந்த ஊர்ல இன்ன பேஃமஸ்ன்ற மாரி பாப்பே இப்ப இந்த கேர்ளாலா போயிட்டோனு வச்சுக்கோங்கள கேர்ளாலா அடிக்கடி போரதால அங்லா நா போனுன்னா இந்த பை பீஃப் பரோட்டா சொல்லுவாங்க பீஃபு கறி பரோட்டா சொல்லுவாங்க அது எங்க நல்லா இருக்கோ தேடி போயிட்டு போய் சாப்புட்றது வழக்கமா வச்சிருப்ப அதுமேரி அங்கல்லா பாத்தா பிரியாணி இதுன் சொல்லி நம்ல ஏமாத்துவாணுங்க பிரியாணியே குடுக்மாட் டானுங்க ஒரு வெள்ள சாதத்ல அடில வந்து கிரேவி வச்சு விட்டு அதா பிரியாணின் சொல்லி ஏமாத்துவானுங்க ஒரு டைம் இதுமாரிலா போய்ட்டு ஏமாந்து சண்டலா போட்ருக்க அதுலேந்து எப்ப கேர்ளா போனாலு பிரியாணிய அந்த குண்டான காட்டுங்க போய்ட்டு அத ஓப்பன் பண்ணி பாத்துட்டு பிரியாணியா இருந்தா மட்டுந்தா சாப்புடுவ இதல்லா சாப்புற்ற வழக்கமா வச்சிருக் இந்த மேரி நீங்க எந்த மாரிான உணவுகல ரொம்ப விரும்பி சாப்புடுவீங்க அ ஒங்ளுக் வீட்ல புடிச்சது புடிச்சதுடிக்காது அது மாரி ஏதாவ்து இருக்குங்கள அத பத்தி வேணா சொ
இல்ல நமக்குல்லா மீன்ல்லா பாத்தீங்னா ரொம்பவே ஒரு ஃபேவ்ரு பேவரட்ல இருக்கிற ஒரு லிஸ்ட நமக்கு எப்பவுமே மீன் கடல் ஏரியாக்கு பக்கத்துலா கெடையாது ஆத்துல இருந்து வர மீன் தா இங்க எங்களுக்கு கெடைக்கு அது அந்த மாரி கெடைக்கும் போது ரெகுலரா சாப்பிடற எப்பையாது ஒரு டைம் என் தம்பிக்கு மீன் புடிக்காது அதனால வீட்டுல அம்மா அவுனுக்கு அ செய்ய மாட்டாங்க எங்களுக்கு எப்ப வேணுன்னு நாங்க கேக்குறோமோ அப்பதா செய்வாங்க அதுவு செய்யும் போது மீன் வலுவல் மீன் கொழம்பு அப்டின்னு சொல்லி தனித் தனியா வச்சுவோம் போது நாங்க ஃபுல்லாவே நெறையாவே சாப்பிடுவோ மத்தபடி வாரத்துக்கு ஒரு டம் கம்பல்சரி தம்பிலா நான்வெஜ் ஆட்டுக்கறி சாப்பிட்டே தா சாப்பிடுவோ அவனுக்காக பாத்தீங்கன்னா எடுப்பாங்க எங்களுக்குன்னு தனியா மீன் வாங்கும் போது அது ரொம்பவே பிடிக்கும் கல்மீன் தா பாத்தீங்கன்னா கடையில எங்க போய் பார் போற வழியில எங்க கல்மீன் கெடைச்சாலு நல்லாவே சாப்பிடுவோ ஏன்னா மீன் மீன் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அந்த கறி மட் சிக்கன் மட்டனை விட மீன் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தா எங்களுக்கு அம்மா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டு்ல எனக்கு பிடிக்காத காய்கறியை பாத்தீங்கன்னா பூசணிக்காயாவு பீக்கங்காவு புடிக்கவே புடிக்காதா அது செய்யறப்போ கண்டிப்பா ஒண்ணு எனக்காக வேற ஏதது செஞ்ச ஆகணு இல்லனா கடையில தா நா போய் சாப்பற மாரி இரு ஆ கடையில் சாப்படுற மாரி விட மாட்டாங்க அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்ட ஏதாவது ஒன்னு சாதமெ தாவது வெரைட்டி ரைஸ் அந்த மாரி ஏதாவது செஞ்சு குடுத்துருவாங்க ஆபிஸ்குல்லா போயிட்டாங்கன்னா திடீனு ஏதது ஒரு நாள் பருப்பு கொழம்பா இருக்கு அதை சாப் சுத்தமா விருப்போ இருக்காது தீடீர்ன்னு செரி ஆடரு போட்ருவோன்னு சொல்லி ஆஃபீஸ்ல போய் கேட்டு ஆடர் போட்டு அந்த மாரி வாங்கி சாப்ட்டதெல்லா உண்டு பரோட்டா ஃப்ரைட் ரைஸு அதெல்லா ஒரு மாசத்துக்கு ஒரு மூண் நாள் மூணு டைம் நாலுடைம் அந்த மாரி தா ஆனா பிரியாணி கம்பல்சரி மாசத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுவே பிரியாணி ரொம்ப புடிக்கு எல்லா இதுதா புடிக்கு இதுதா புடிக்காதுன்னு அவாய்ட் பண்றது கிடையாது எப்ப எது செய்யறோமோ அது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிறது வீட்டுல அம்மா சமையல் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பருப்பு கொழம்பு வச்சாலு செரி எந்த கொழம்பு வச்சாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப நாங்க மத்தவங்க சாப்பாடு இப்ப வீட்ல ஆ ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அவங்க எந்த சாப்பாடு கொண்டு வந்தாலு ஓ கே அப்படின் தா இருக்கு ஆனா எங்க சாப்பாடு மட்டும்தா எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க நானமே ரொம்ப விரும்பி சாப்பறது இது இப்போ இல்ல ஸ்கூல் டேஸ்ல இருந்தே காலேஜ் டேஸ்ல காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் தா வீட்டுக்கு வரும்போது அம்மா ரொம்ப நல்லா செஞ்சு சா சாப்பாடுல்லா குடுப்பாங்க ஆனா ஹாஸ்டல்ல பாத் தீங்கன்னா காலையில வெண் பொங்கல்லா இருக்கு தோசை போடுவாங்க இட்லி போடுவாங்க அத அந்தளவுக்கு நல்லா வீட்டு்ல சாப்பற மாரி இல்லைனாலு கொஞ்சம் மோசமாதா இருக்கு இருந்தாலு என்ன பண்றது அப்டின்னு சரி பண்ணி சாப்பிடுங்க மெஸ்ஸு சுட்டிவேஷன் இருக்கு ஹாஸ்டல்ல வீட்டுக்கு வந்தனா நல்லா ஜாலியா இருக்கு இப்ப வேலைக்கு போறனால காலையில இருந்து மதியம் நைட்டு வரையு எல்லாமே பாத்து பாத்து செஞ்சு குடுக்கும் போது நம்ம ரொம்பவே புடிக்கும் எல்லா சாப்பாடுமே சாப்பிடுவே மீன் எல்லா நீங்க புடிக்காதுன்னு சொல்றீங்க இதுவே எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீனு கருவாடு அதெல்லா ரொ ரொம்பவே பிடிக்கு எவ்ளோ செஞ்சாலு சாப்டுட்ருக்கோ மீன்லா எப்புவு நாங்க வீட்ல எடுத்தம்னா பைவ் கேஜி அந்த மாரிதா நாலு பேரும் இருபோ இருந்தாலு நாங்க அவ்ளோதா எடுத்து ஒன் ஆ ஒரு வேல சாப்டாலு ஃபுல்லா நல்லா சாப்டுவோ நாங்க மீன் நல்லா இருக்கு அது ஒரு அது அம்மா ஃப்ரை பண்ணும் போதும் அது கொளம்பு வெக்கும் போதும் அவ்ளோ டேஸ்ட் வரு எங்களுக்கு வீட்டுல எல்லாருமே தம்பி மட்டுதா சாப்பட மாட்டா இருந்தாலு வெளியில சாப்பட மாட்டா எங்க அம்மா செஞ்சா மட்டு அந்த கொளம்புல போட்டாலு அந்த மீன் வாஷோ வ அதமாரி செய்வாங்க அது அதுவே எ தம்பி எங்க வீட்டுல செஞ்சா மட்டதா சாப்டுவா இது ஆத்துக்கெல்லா போற அப்டின்னா கண்டிப்பா அந்த மீன் கல்மீன் எல்லா ரொம்பவே புடிக்கு எங்க இருந்தாலு கண் சாப்புடாம வரவே மாட்டோ நாங்கல்லா
அது தெரிலிங்க எனக்கு இந்த புடிக்கும் புடிக்காம சுத்தமா புடிக்கது சொல்ல மாட்டே எ எப்பனா வறு வறுத்து குடுப்பாங்க அப்ப புடிக்கு அது இந்த வஞ்சன மீனு சங்கரா மீனு அப்புறோ நாக்கு மீனு மூணு தா நாக்கு மீன்லா இப்போ கெடைக்கிறதே இல்லே அதெல்லா ஃபுல்லா கேர்ளா பக்க ஏத்தி விட்டுறானுங்க இங்க எங்கயு எடுத்துட்டே வர மாட்டானுங்க ஊருக்குள்ள எங்கேயுமே ம்
நாங்க சென்னைக்கு ஒ போணோ அங்க பாத்தீங்கன்னா இறால் எனக்கு ரொம்ப புடிக்கு ஒரு அக்கா எங்க ரிலேட்டிவ்ல ஒரு அக்கா தா இறால் சமையா செஞ்சு குடுப்பாங்க இரால்லா பாத்தீஙன்னா பஸ்ட்டு டைம் நா இறால் நா சாப்டவே சாப்டவே மாட்டே பர்ஸ்ட் டைம் தனுஸ்கோடி போம் போதுதா அங்க ரோட்ல கட இருக்குல்ல அங்க கல்மீன் போட்டுட்டு இறால் ஃப்ரை பாத்தீங்ன்னா அந்த கல்லுலேயே போட்டு தருவாங்க அங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்ட்டதுதா இறால் அதுக்கப்புறமேட்டு இறால்லு அவருக் ஆட் ஆய்ர்ச்சு
எறால் வந்து நா மீன் வகையிலே சேக்கறது இல்ல அது எப்பயுமே சாப்புறது அது சாப்றதுனா டேஸ்ட்டு எப்பயுமே புடிக்காது அது ஃப்ரை பண்ணா அவ்ளோ அழகா இருக்கு கிரேவி பண்ணாங்கன்னா அவ்ளோ அழகா இருக்கு எறால்லு ஒரு தனி ரகோ அது எப்பிம்மே நா சாப்புடுவ அது ஓ இந்த மீனா இந்த வாங்கினு வந்தா தா எனக்கு செட் ஆகாது புடிக்காது அதுமே இந்த கொள் கொள்த்து மீன் நீங்க ஆத்துல புடிப்ப இந்த வெறால் வெறால் மீனு அப்புறோ அந்த சங் வெறாலு அப்புறோ ஜிலேபி மீன் இந்த ரெண்டு மீனு புடிக்கு அதே இந்த மழ் நாள்ல்லா வந்து கொழம்பு வக்குங்க அ எங்க ஊர்ள மழ நாள்லா வந்து இந்த குள்துல்லா மீன் ஏறின் புடிப்பாங்க அப்பலா வந்து கொளம்பு வச்சாங்னா மொத நாள் நா சாப்பட மாட்டே ரெண்டாவ் நாள் சூடு பண்ணி குடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு சாப்டுவெ ஆ ஓரளவுக்கு நல்லா இருக்கும்
இந்த பக்கோ இரால்லா கெடைக் அது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தூரோ கடல்குகலா போகணுன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மண்நேர ஏழுமண் நேர ட்ராவெல் பண்ணதா கடல்கே போக முடியாதுனாள ஈறால்லா பாத்தீங்கன்னா இந்த சைடு கெடைக்கவே கெடைக்காது ஆனா எங்க போனாலு
கடல் பக்கத்துல இருக்குறவிங்க ஆ இமதி பண்ணிற்றாங் பாத்தீங்ன்னா ரொம்ப அதாவது அது எறால்லா இப்ப நம்ம எப்டி சொல்றது புடிக்கற எடத்துக்கே போனானா இதுக்கு முன்னாடில்லா இந்த சங்கரா மீன்லா இரவரூவாய்க்கி முப்பரூவாய்க்கி வாங்குவாங்க எங்கம்மா அடிச்சு பேசி வாங்கு வாங்க இரவரூவாய்க்கு இப்பலா வந்து பாத்திங்கின்ன நூறுவானாலே நூறுவாய்க் கொறையாம மீன் இல்ல நூறுவாய்க்கே கெடைக்க மாட்டுது ன்ன ஒரு இரநூறுவா வச்சா தா ஓரளவுக்கு நல்லா மீன் வாங்கி நல்லா சாப்ட முடியு ஆனா உங்க சைட்ல்லா வந்து எனக் தெரிஞ்சு அங்கெல்லா மீன் வெல அதிகமா தா இருக்கு எப்பிம்மே
ஆம்மா ஆத்துல பிடிக்கிற மீனே பாத்தீங்கன்னா கிலோ ஸ்டார்டிங்லே டூ ஹண்ட்ரடுக்கு மேலதா இருக்கும் அதுக்கு கீழ வராது அது ஏதோ இந்த பாறை மீனல்லா பண்ண உள்ளவங்கதான வளத்துவாங்க டரக் டா எல்லாரு சொல்லுவாங்க நேரா மேட்டூர் டேம்லருந்த புடிச்சிட்டு வரன்னு சொல்லுவாங்க ஆனா அது அது நம்ம போய் பாக்க மாட்டோ பண்ணையிலருந்துதா வரு அதுவு இல்லாம ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பெரிய கடையல்லா வாங்க மாட்டோ வாரத்துக்கு ஒரு முற கட போட்றாங்கள மீன் வாங்குறதுனா அங்கதா போய் நாங்க க வாங் ஏன்னா அவங்க மட்டும்தா வாரத்துக்கு ஒரு மொறங்கும்போது ஃப்ரெஷா அங்க கொண்டு வருவாங்க ரொம்ப ரெகுலரா இருக்கு கடையெல்லா பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க நல்ல ஐஸ் கட்டி போட்டு மீனெல்லா பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க அதனால எப்பயாவது ரொம்ப எங்கயு கெடைக்கலன்னா மட்டு்தா அந்த மாரி போய் வாங்குவோ மத்தபடி ஃப்ரெஷ்ஷா வாங்கி செஞ்சம்னா மட்டும்தா ஆ நல்லாருக்
ம் கண்டிப்பா அது மீன் வந்து ஃப்ரெஷா தா இருக்கும் ஸ்டோர் பண்ணி அந்த ஃபிரிட்ஜ்ல்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்கள அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாரி நஷநஷன்னு இருக்கும் ஒரு மாரி தொட்டாலே தோல் வந்து ஒரு மாரி சுருங்கின மாரி சாப்டவு அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லு வரு அப்டி இருந்தாலு சாப்டுறதுக்கு பிடிக்காது கொஞ்ச ஃப்ரெஷா இருந்தா மட்டும்தா வீட்லயுமே வாங்குவாங்க செய்வாங்க இல்லனா எங்கேயுமே வாங்க மாட்டாங்க மீன பொறுத்த வரைக்கும் அது மாரி சிக்கன் மட்டன்ல்லா பாத்தீங்கன்னா அது எப்பயுமே சாப் சிக்கன் வந்து சாப்புடுவ ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்ட்டா மூணா நாள் சாப்ட மாட்ட ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்ட்டாலே அது ஒரு மாரி போரட் மாரி ஆயிரு ஆனா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியு கொடுத்தா கூட சாப்புடுவ சிக்கன்லயே இந்த பிரியாணி மட்டு மத்த படி வேற எதுவு பெருசா மு மொற இல்ல
நா எப்டின்னா பிரியாணி வந்துட்டு இப்ப காலேஜ் டைம்ல கடையில சாப்டும் போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அந்த பிரியாணி மாரி நா இன்னு எங்கயு சா சாப்ட்டது கிடையாது நீங்க எங்க ஊருக்கு வந்ததுக்குப்பற நா ஒர்க் பண்ணு போது ஒவ்வரு கடயா பிரியாணி வாங்கி சாப்ட்டு பாப்ப நமக்கு எங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கே முன்ன இருந்தத விடம இப்ப உண்மையா வெலவாசி ரொம்பவே எல்லாத்லயுமே மாரிடிச்சி பிரியாணியே இப்ப நம்ம போய் வாங்க போனம்னா ஃபஸ்ட் அப்பல்லா ஒரு அ எழுவது ருவா எண்பது ருவா குடுத்த குஸ்கா ஒரு நாப்பது ருவா அம்பது ருவா இருக்கும் பீஸோட சாப்பறன்னா எழுவது எம்பது இல்ல நூறு வரையுந்தா இருக்கும் இப்ப போய் நா என்ன பிரியாணி அதுவு சிக்கன் பிரியாணின் நம்ம போயிட்டாலே டூ ஹண்ட்ரட் இல்லாம நம்ம ஒரு நல்ல ஒரு பிரியாணி எங்க ஏரியாவல சாப்ட முடியறது இல்ல ஒவ்வரு கடையா ட்ரை பண்ணுவ
பிரியாணியிலா எனக்கு தெரிஞ்சி நா பத்து ரூபாய்க்கு வாங்க ஆரம்பிச்ச நா சின்ன வயசா இருக்க சொல்ல பத்து ரூபாய்க்கு வார வார போயிட்டு வாங்கிட்டு வருவோ பத்து ரூபா பன்னென்டு ரூபா ஆச்சி பன்னென்டு ரூபா பதினஞ்சு ரூபாய் ஆச்சி இருபது ரூபாயச்சி இருபத்தஞ்சி ரூபாயாச்சி முப்பதுருபாச்சி அப்பற அம்பதுரூபாச்சி அப்பற இப்ப நூறுபா நூத்தி இருபது ரூபா வந்து நிக்கிது
நாங்க ஆஃபீஸ்ல்லா சேந் ந்து ரொம்ப ட்ரை ப ஒவ்வொரு கடையா எங்க நல்லாருக்கு அது இன்னு செட்டே ஆக மாட்டங்குது பிரியாணி இப்பதா ஒரு கடைய புதுசா கண்டுபிடிச்சிருக்கோ மட்டன் பிரியாணி பிரியாணியு வங்கி சாப்டோ அல்டிமேட் வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட்டு
ரொம்பவே நன்றிங்க உங்களோட இந்த உணவு முறைய பத்தி பே